ம்பா என்ன பண்றீங்க
என்ன சாப்ட்டுட்டு கொஞ்ச நேர வாக்கிங் பண்ணிட்ருக்கே
நானு வாக்கிங் தா இப்பதா சாப்ட்டுட்டு வந்த என்ன சாப் நானா இட்லி ஊத்துனம்ப்பா மீன் கொழம்புக்கே
வா அ அ எங்க அவ்ளோ மீன் கொழம்பு செஞ்சீங்ளா ரெண் நாள் வச்சு சாப்புனுக்றீங்க
ஏங்க நாங்க வீட்ல இர்க்ற்து மூணே பேரா மத்யான ரசமு வேற வெச்சி ட ஒரு ஒரு கரண்டி ஊத்துவாங்க
எனக் கூட ஃபுல் எனக் கூட ஃபுல்லா கோல்டுங்க கொஞ்ச ரச வச் கோத்தீங்கனா நல்லாதா இருக்கு குட்ச்சிட்டு நானு கொஞ்ச ஒடம்பு இது பண்ணிக்கிவ என்ன பண்றதுங்கன் அ அப்டியே ஊத்துங்க வா வாட்ஸ் அப்ல அனுப்புங்க நா எட்த்துக்குற
அப்புடியே ஊத்துறங்க வாங்க உங்குளுக்
அ உங்க செல்ல வந்து வாட்ஸ் அப்க்குள்ள ஊத்தி விட்ருங்க
உங்குளுக்கு ரச வெக்கிற இன்னொரு மெத்தேட சொல்லி தரட்டுமா
கண்டிப்பாக சொல்லுங்க இப்ப எனக்கு ரொம்ப ஒதவிகரமா இருக்கு கண்டிப்பா
ஒங்ளுக் இப்போ வேணுன்னா மெளுகு சீரகமு சம அளவுல எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு மெடிசந்தா
ஆமா அ
ஒரு சிலர் மெளுகு ரச வேண்மா சீரக ரச வேணுமானு கேப்பாங்க அப்புடி எல்லா வேண்டா
அ
ரெண்டுயுமே செம அளவுல எடுத்துட்டு
அ
அரச்சி வெச்சிக்கோங்க
சரிங்க
அ அ நா சொன்ன ரசப்பொடி அரச்சு வெச்சுருக்கீங்ளா ஏற்கெனுமே
இல்லங்க செய்யணுங்க ஆயிடுச்சா அன்னக்கு கொஞ்சந்தா செஞ்ச
செரிங்க அதாவுது நீங்க வந்துட்டு நம்ப் கிராம் கணக்குல எடுத்து வெக்க வேண்டா சும்மா ஒரு குட் குட்டி பெரிய ஸ்பூன் குண்டு ஸ்பூன் மாரி கரண்டி இருக்கு இல்லியா அதுல ஒரு கரண்டி மெழுகு
ஆ
ஒரு கரண்டி சீரகோ
ஆ
ரெண்டு கரண்டி தனியா
ஓ தனியா முழு தனியாங்களா
ஆமாங்க முழு தனியா
ஆ சேரிங்க
அப்புறங்க ஆ காய்ஞ்ச மொளகா இருக்கு ல்லியா அது ஒரு பத்து எடுத்துக்கோங்க போது
ஆ
அப்புறோ கருவேப்புல இருக்குல்ல
ஆ
அது ஒரு கொத்தா கணக்குல போட்டா ஒரு அஞ்சு கொத்தாவ்து எடுத்துக்கோங்க
ஆ ஆ
தனித்தனியா நாளத்தையு வறுத்துக்கோங்க
ஓ தனித்தனியா வருக்கணு மொத்தமா வேண்டா
இல்லேங்க தனித்தனியாவே எடுத்துக்கோங்க சீரகோ சீக்கிரோ வருபட்ரு
ஓகே ஓகே ஆமா அது கொஞ்சோ அனல்ல போட் டோனே கொஞ்சமாரி கருகுன மாரி வந்துரு
ஆமா அதுனால தனித் தனியாவே வரத்துக்கோங்க வறுத்துட்டு அதே மாரி கருவேப்பிளையு வறுத்துட்டு நல்ல இப்போ உதுர்ற அளவுக்கு வருங்க தொட்டா உடையணு
ஆ
அந்த அளவுக்கு என்ன ஊத்தாம வருத்துக்கோங்க
ஆ
இது எல்லாத்தையு சேத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டுட்டு கொஞ்சமா பெருங்காயோ இருந்ததுனா நீங்க அதலயே கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலா இல்ல நா தனியா ரஸ்த்துலே போட்டுக்கிறே
ஆ
அப்டின்னா அப்டியே இது மட்டு நல்லா அரச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க
சூப்பருங்க ஆ
சரியா நீங்க ரசம் வெக்கும்போது அம் பூண்டு மட்டு ஒரு பூண்டு நல்லா நெறைய போடுங்க பூண்டு நல்லது
ஆ சேரிங்க சேரிங்
எட்த்து நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க பச்ச மொளகா யூஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு ஆறு பச்ச மொளகா
அஞ்சு ஆறு பச்ச மெலகா நசிக்கிட்டுங்களா
என்னங்க அறுத்து வச்சுக்கோங்க
ஆ செரிங்க ஆ
பூண்டு பக்கதுல வெச்சுக்கோங்க கொஞ்சோ கருவேப்பிள வெச்சுக்கோங்க அப்ரோ இதுல நம்ம அரச்சி வெச்சிருக்கோ இல்லயா மெழுகு சீரகோ அது ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க
ஆ சேரிங்க சேரிங்க
எண்ணெயில கடுகு போட்டுட்டு இந்த நா தட்டுல வச்சிருக்கீங்கல்லையா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு வதக்கிடுங்க முடிஞ்சா சின்ன வெங்காயோ இருந்தா ஒரு ரெண்டே ரெண்டு நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு
ஆ
அதயு இதுல போட்டு நல்லா வதக்குங்க
ஆ
சரிங்களா வதக்கிட்டு தக்காளிங்க புளிய மட்டு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளி சும்மா ஒரு அஞ்சு கொட் ட சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரே ஒரு நீட் புளி அளவுக்கு அஞ்சு ஆறு கொட்ட எடுத்து ஊற வெச்சு கரச்சு வெச்சுக்கோங்க
ஆ புளி ரொம்ப கம்மியா போடணும்றீங்களா
ஆமாங்க தக் காளி மட்டு ஒரு அஞ்சு தக்காளி இல்ல ஆறு தக்காளி கூட எடுத்துக்கோங்க நீங்க ஏழு கூட எடுத்து த்துக்கோங்க தக்காளி
ஆ ஆ ஆ
நல்லா கைல கரச்சிக்கோங்க அப்டி இல்ல என்னால கரைக்க க்க முடியாது நெறைய பேரு ஒழுங்கா கரைக்கிறது இல்லங்க அதுக்காக நா இந்த மெத்தேடு சொல்ற அத நீங்க மெலிசா கட் பண்ணிக்கோங்க
ஆ
கட் பண்ணிட்டு இப்ப நீங்க அந்த மசாலா வதக்கினீங்கல்ல அதுலயே மொத் தல்ல தக்காளிய போடுங்க
ஓ சேரி சேரி ஆ
தக்காளிய போட்டு நல்லா தக்காளி சட்னியாட்ட வதக்குங்க
ஆ
வதக்கிட்டு அப்ரோ இந்த புளி தண்ணிய ஊத் நல்ல வதங்கணுங் எண்ண பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணு குத்தி குத்தி கூட வதக்கி
ஆ தக்காளி சட்னி பததுக்கு அப்பதா கொஞ்சோ அதுலயு கரஞ்சிடு நம்ம புளித்தண்ணி போட்டா கூட கொஞ்சோ ரெண்டு பேரு ப்ப மிக்ஸ் ஆயிடு வானுங்க ரெண்டு பேரும்
புளி தண்ணிய ஊத்திட்டு உப்பு மஞ்சள் தூளு ஒரே ஒரு சிட் ட்டிக்க மிளகா தூளு
ஆ
அப்றோ கால் ஸ்பூன் நீங்க பெருங்காய தூள் போடுவீங்க இல்லையா அதையும் போட்டுட்டு அப்டியே மேளாக்க கொத்தமல்லி தழைய தூவுங்க
ஆ
நீங்க அது கொதிக்க விட்டுட்டாலு செரி கொதிக்க விடலனாலு செரி என்ன பொறுத்த வரைக்கு கொதிக்க விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு கொதி விடுங்க
ஆ சேரிங்க நா எப்பமே கொஞ்சோ ஒரு சிலர் நொரத்தப்புனாவே ஆஃப் பண்ணினு சொல்லுவாங்க ஆனா நா அந்த மாதிரி பண்றது கேடையாது நா வந்து கொஞ்சோ நேரோ அந்த ஸ்மெல்லு வரு பாருங்க கொதி பட்டாதா வந்து அது சுடுதண்ணில நல்லா அந்த இதுல மேனிஃபேக்சர் ஆகுதுல்லாங்க எல்லாமே சேந்து அப்றோ கொஞ்ச நேரோ ஃபுல்லா உட்டுட்டு ஆற உட்டுட்டு சாப்ட்டவே அது டேஸ்ட் நல்லா வந்துருதுங்க
ஆமாங்க
சிலர் சொல்றாங்க கொதிக்க உட்டா டேஸ்ட் போயிடுன்ட்டு அதுல்ல சும்மா கத கண்டிப்பா கொதிக் க உல்லா ஒன்னு தப்பே கிடையாது நல்லாதாருக்கு ரசோ நல்லா கொதிக்க வெச்சு சாப்பிட்டவே நல்லாதா இருக்கு
ஆமாங்க இத செஞ்சு பாருங்க இல்லையா உங்களுக்கு இதுவும் பிடிக்கிலன்னா
ஆ
கொஞ்சோ பருப்பு தண்ணி பருப்பு நல்லா குழைய வேக வெச்சுருங்க ஒரே ஒரு ஒர் அரக்கரண்டி பருப்பு ஒரு நாலே ஸ்பூன் எடுத்து தனியா ஒரு குட்டி குக்கர் இருக்கு இல்லையா ஒரு லிட்டரு குக்கர் அது மாரி அதுல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா விசில் வெச்சிடுங்க
ஆ ஆ ஆ
அது குழைய வரு அந்த பருப்பு அந்த குழஞ்ச பருப்ப எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க
அதுல போட்ரலா ஆமா பருப்பு ரசோ நல்லாதா இருக்கோண்ணுவாங்க அ அ அ அ
ரசம் நீங்க வித விதமா செஞ்சு சாப்பலாங்க
பருப்பு ரசோ சூப்பரா இருக்குங்க உழுவல் ரசோ எனக்கு ரொம்ப புடிக்குங்க அந்த மழ காலத்துல உழவு ரசோ ஒரு தட்டு நெறைய கூட சாப்பட்லாங்க அவ்ளோ வறுமையா ஆச என்னது எப்டி அந்த வறுத்துட்டு செய்வாங்க பாருங்க அந்த வாச னையே வந்து உளுவுல் வாசன வந்து வேற லெவல்ங்க நெஜமா தா அந்த மாதிரி டேஸ் ட எங்கயுமே பாத்தது இல்லங்க அது எங்க ஆயா கை பக்குவோ ம் சொல்லவே முடியாது அப்டி இருக்கு
ரசோ வேறங்க நா சொல்ற உலவல் ரசத்த செஞ்சு பாருங்க நாலு நாள் வெச்சு சாப்புடுவீங்க
நீங்க சொல்லுங்க பாக்கலா எப்டி செய்விங்க நீங்க செய்றதுக்கோ நா செய்யறதுக்கோ எதனா வித்தியாசோ இருக்கானு பாக்லா
உழுவுல வேக வெச்சுட்டு தண்ணிய மட்டு எடுத்து எடுத்துக்கோங்க அதுகூட ஒரே ஒரு பிடி உழுவுலு எடுத்துக்கோங்க
ஓகே அது வேக வேக வெச்சுதா
ஆமாங்க வேக வெச்ச உழுவுல தனியா எடுத்து வெச்சுக்கோங்க
ஆ
இப்போ கொஞ்சமா பூண்டுங்க
ஆ
பூண்டு ஒரு பூண்டு முழுசா
ஆ
ஒரு அறத்துண்டு இஞ்சி
ஓகே
செரிங்களா மெழுகு சீரகோ காஞ்ச மிளகா
ஆ
அதுலயே தனியா கருவேப்பில கொஞ்ச ஒன்னே ஒன்னு பட்ட
ஆ
சின்ன துண்டு பட்ட ஒரே ஒரு லவங்கம்
ஆ பட்ட லவங்க கூட சேக்குறீங்களா ரசத்துக்கு
ஆமாங்க இது எல்லாத்தையு ஒன்னா போட்டுட்டு
ட்டுக்குறேங்க இந்த மாரி நா கேள்விப்பட்டதுல்ல போ ல பட்ட லவங்கம் மோஸ்ட்லி வந்து கறி கொழம்பு நான்வெஜ் கொழம்பு அந்த குருமா கொழம்புங்க அ பிரியாணி அந்த மாரிதா இப்ப ரசத்துக்கு பட்ட லவங்கன்றது அந்த ப ட்ட வாசன வராதாங்க ரசத்துக்கு எடுத்துராதீங்களா அந்த டெஸ்ட்டுக்கு
வராதுங்க ஒரே ஒரு பட்ட ஒரு லவங்கொ
அப்டிங்ளா ஆ
இதுல அந்த உளுவுள் வேக வெச்சொ இல்லையா அதையு எடுத் து கொஞ்சமா போட்டுட்டு இந்த ஒரு பிடி சொன்னேல அதையு இதுல போட்டுட்டு தேங்காங்க ஒரு பத்தன்னு சொல்லுவாங்கள்ல பீஸ் பீஸா
ஆ ஒ
ஒரு மூ மூணு பீஸ் போட்டுக்கோங்க
தேங்காவைங்ளா
நீங் போடுங்க நா சொல்றே
அ குட்டி குட்டியா கட் பண்ணி போட்ணுமா அரச்சு போட்ணுமா
அப்டியே நீங்க போட்ருங்க குட்டி குட்டியா கட் பண்ணிக் கூட அதுல
ஆ சரி
எல்லாத்தையு அதுல போட்டுட்டு முடிஞ்ச அ கொஞ்ச கருவேப்பிள்ளயுங்க போட்டுட்டு மசாலாவ நல்லா நைஸா அறிங்க சரிங்களா அப்புறோ பக்கத்துல இன்னொரு தட்டுல சின்ன வெங்காயொ ஒரு நாலு சின்ன வெங்காயொ மெலிசா அரிஞ்சுக்கோங்க அப்புறோ பச்ச மொளகா காரத்துக்கு நறைய போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு ஏழு கூட போட்டுட்டு எண்ணெய் எண்ண ஊத்தி பச்ச மொளகா புளி கரசல கரச்சி வெச்சிட்டு நீங்க இப்போ தனியா வெச்சுக்கோங்க புளி கரச்சத மட்டு
சரிங்க சரிங்க ஆ
சரியா இப்போ எண்ண கடுகு கருவேப்பில்ல போட்டுட்டு இந்த நம்ம அரச்சு வெச்ச மசாலா இருக்குல்ல
ஆ
அது போட கூடாதுங்க எடுத்த உட்னே
ஆ சரிங்க
எண்ண கடுகு கருவேப்பிள்லையில இந்த வெங்காயொ பச்ச மொளகா கருவேப்பிள்ள இதெல்லா போட்டு கொஞ் ச நேர வதக்குங்க
என்னங்க உங்களுக்கே சரிப்பு வருதுயா ஏதா மாத்தி கீத்தி சொல்ட்டீங்களா இது ரச மாரே தெரிலங்க சொல்லுங்க
இல்லைங்க இது ரசொ தாங்க இத போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நம்ம கொஞ்சொ கொஞ்சொமா தாங்க அளவு சொல்றா நானு வதக்கிட்டு நா அரச்சு வைக்கும் போது அந்த ம மாலா உங்களுக்கு குருமா சாலா உங்களுக்கு குருமா மசாலா மாரி தா வரு கொஞ்ச அதிகமா அத எடுத்து எண்ணைல போட்டு நல்லா வதக்குங்க
நல்லா வதக்கறது தாங்க டேஸ்ட் இருக்குது கரெட்டுங்களா பச்சையாந்து அப்டியேட டக் செஞ்சுசோனா அந்த டேஸ்ட் வரதில்ல எவ்ளோக் எவ்ளோ நல்லா வத ங்கி அந்த பிளேவர் வருதுங்களோ அந்த அளவு டேஸ்ட் வரு ஆ கரெக்டு தா ஆ
இத வந்துட்டு நல்லா என்ன பிறியற அளவுக்கு வதங்குங்க
ஆ
வதக்கிட்டு அதுக்கப்புறோ நீங்க அந்த புளி தண்ணி வெச்சிருக்கீங்க இல்லயா அதுல எந்த அளவுக்கு உங்ளுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த புளி தண்ணிய அதுல ஊத்துங்க ரசம் பதத்துக்கு ரொம்ப தண்ணியாவு இல்ல இருக்க கூடாது ரொம்ப ரசம் மாரி கொஞ்சம் மீடியமாங்க குருமாவாவு கெட்டியாவு இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவு இருக்க கூடாது மீடியம் அளவுக்கு அதுல போட்டுட்டு ஊத்திட்டு கொஞ்ச மஞ்சதூள் வேணுனா போட்டுக்கோங்க இல்லன்னா மஞ்ச தூள் தேவையில்ல
ஆஆ ஆ
நல்லா கொதிக்கி விடுங்க அந்த உழுவலு அந்த உழுவுல் ரசோ உழுவுல் தண்ணி அதுலேயே புளி தண்ணிய குறச்சி கரச்சி வெச்சுக்கோங்க
ஆ
இது எல்லாத்தையு ஒன்னா அதுல ஊத்திடுங்க அந்த மசாலால நல்லா ஒரு பத்து நிமிஷ இல்ல கால்மண்நேரோ கூட கொதிக்க விடுங்க கொதிச்சி அந்த சாரெல்லா இறங்குங் அதுல
ஆ
அதுக்கப்பறோ அன்னைக்கி சாப்படறத விட அந்த ரசத்தை சுட சுட சாப்ட்டீங்கனா நீங்கள் நாலு தட்டு சாப்டுவீங்க
ஆ
இல்லியா அடுத்த நாள் வெச்சி சாப் டீங்கனாலு அவ்ளோ அருமையா இருக்கு இல்லீங்க நீங்க நாலு சாப்டுவீங்க
ஆ நன்றிங்க நன்றிங்க இது குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க
நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வெச்சுட்டுங்களா